அஹ் நுங்ளி இருப்பால்ல அவட்ட நா நாலு கால் பேஸ்ன ஒடனே அஞ்சாவது கால்ல வ அப்டியே ஒட்டுக்கா பேஸ முடியாது போல ச் அதுனால ஒட்டுக்கா பேஸ முடியாது அப்டின்னு சொல்ட்டு அ ரொம்ப வேலயாருக்காங்க அப்டின்னு வந்துட்டு அந்த இதுல காம்ச்
ஆமா ஆமா
இப்ப நம்ம வந்துட் தொடர்ச்சியா பேசிய்ட்ருக்கோ
நா எனக்கு காமிக்குது நா விடுவெனா நா யாரு நா பத்தாவ்து இதாய்ட்ட அவ்ளோதா திர்ப்பி திருப்பி திருப்பி பண்ணுவே அது வன்ட்டு வந்துரு அவ்ளதா இல்ல அது வன்ட்டு வந்துரு அது வன்ட் டு கொஞ்சோ நம்ள வைப் கோளாரு தா கொஞ்சோ நம்மள் மண்டய தட் னா வந்துரு
ஓ பொண் நாலு தட்டு தட்னோனா வந்துரு அப்ப இப்பில்லா அதுக்கப்பறோ ஏ அ இதுனாலதா நானு வன்ட்டு ஒரு மாறி சோகமா போட்டுட்டு இந்த சோகமா நம்ம எழுதிட் டு இந்த மாறிலா பண்ணிக்ட்ருந்தே இதல்லா வந்துட்டு எப்பன்மா நம்ம பொதுத் தேர்வுன்னு நமுக் ஒன்னு வெப்பாங்கல்ல
அ அந்த அந்த நேரத்துல மட்டுந்தா நம்ளுக்கு ரொம்ப ஒரு மாறி ஆய்ரூ
ஆ அதேதா அந்த நேரத்துக்குன்னு தகுந்த மாறி ஒவ்வொன்னு ஆகு பாரு
அதுல நம்ம மதிப் பெண் கம்மியா வாங்கி வீட்ல திட்டு வாங் கி ஐயோ
படிக்கிம் மோது நோட்டுல ஃபுல்லா
ஃபுல்லா தண்ணீரு கண்ணு எல்லா
பேரெழுதி வெச்சுட்டு கதைகள் என்னெல்லா
த்தவங்க கிட்ட கேட்டெழுதுறக்கு கூடெ இல்லாத மாதிரி என்னடா இது ஈசி இப்ப நம்ம எழுதி மட்டு என்னா பண்ண போறோ
அதே தா அதே தா இனி நா கொஞ்சோ ஒரு மாறி நா நல்லா குறிக்கோள் வச்சு படிச்சிர்ந்தனா இப்பவே வன்ட்டு நா நானூத்தி தொண்ணூத்தொரு மார்க் வாங்கிட்டனா
உம் நீ கொஞ்சோ படிக்க கூட வேணாடி ஒம்போது மார்க் யார்டா கேட்டெழுதிற்ந்தா கூட இன்னைக்கு ஐநூறு மதிப்பெண் எடுத்திருக் குலாமா
அதுதா என்னோட புத்தகத்துல எல்லா எங்களோட ரெண்டு பேர்த்தோட பேர எழுதி எழுதி எழுதி எழுதி எழுதி அடிச்சு அடிச்சு அடிச்சுட்ருந்த நேரத்துலிலா ஒரு ஆன்சர் படிச்சு எதாச்சு ஒண்ணு பண்ணியிருந்தா கூட ஒரு ஒம்போது மார்க் வந்துருந்தா போதுமே வேற என்ன நம்ம து அறுவதுனா கேக்க போற ஒரு ஐநூறு மார்க்தானே
அவளதா எல்லாத்தோட சொல்லலா அஞ்சு சைபர் சைபர் போட்டுக்கோ நம்ம அதா
அதுதா அதுக் கப்பற இப்படிலா ஆச்சு அதனாலதா அக்கா ரொம்பவே ஒரு மன வலில இருந்த அப்போ அக்கா போட்டதுல நீங்க யாருமே எதுமே கேக்ல அதா அக்காவுக்கு ஒரு மிக
நீ நீ ஒரு மன ஒளை
ஆ என்னடா இது ஏன்னா எப்பமே நீ எதாச்சு போடுவியா நா உனக்கு எதாச்சு சொல்லுவனா இல்ல நீ சோ சம் மோஷ்மா போட்டா கூட நா ஒனக்கு சந்தோஷ்மா கமென் பண்ணுவன்ல திருப்பி போடுவன்ல சந்தோஷமா உன்ன பாக்குறத்க்கு சொல்லுவ அதுக்கப்புறம் நம்மளோட உன்னோட குட்டை தோழி இருப்பல்ல அவ ட பேசும்போது அவளு இது மாரி எதாச்சு ட்டு டப்பு டப்புன்னு அவளுக்கே ஏதாச்சு ஒன்னு ஆகும் அப்ப அவ ஏதாச்சு ஒன்னு பைத்தீக்காரத்தனமா போடுவா நம்ம அது நம்பி கேப்ப என்னா எல்லோ எல்லா செரிதா அப்ப நா ஒவ்வொரு டைமுமே நா கொஞ்ச இப்ப கூட ஒரு மாரி ஓய்வே இல்லாம பேய் கேட்டுட்டே இருப்பே எத்தன தடவையானாலும் நான் போய் கேட்டுட்டே இருப்பே அப்ப எனக்காக ஒருத்த ஒருத்தர் ஒருத்தர ஒரு தடவ கூட யாரும் கேட்கலையே அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு எப்டினா எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் அக்கா இருப்பாங்க அப்பறோ எங்க அண்ணனோட தோழி ஓட அக்கா அந் அக்கா வந்துட்டு என்கிட்ட கேக்கறாங்க என்னாச்சுடா உனக்கு நீ சரியா இருக்கியா நீ உனக்கெல்லா சரியாதானே போகுது உனக்கு எதுவு தப்பா இல்லஉனக்கு எதுவு பிரச்சனை இல் இல்ல அப்படி இப்படி அந்த அக்கா கேக்குறாங்க நா என்ன ஒரு எனக்கு அப்படி எனக்கு இருந்த அழுகைல எனக்கு யாராச்சு அப்படி கேட்டாங்கன்ன டக்குனு அழுக வந்துடு அழுக வந்து அந்த அக்காகிட்ட சொல்லிட்டே எல்லாமே சொல்லிட்ட எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்னு கூட ஒரு நிமிஷ மறந்து நா எல்லாமே சொல்ட்ட அந்த அக்கா வந்துட்டு உம் புரிய
அதுவு அந்த டை அந்தயய் இதுல வந்ட்டு நம்ளுக்கு யார்
அத்தா எங்க அப் எங்க அண்ணனே வந்து கேட்டாலு நா சொல்லிருவே அந்த அந்தமாரி வந்த நானு தன் தோழி வந்து கேக்மோது நா பாட்டுக்கு டக்குன்னு எல்லாமே சொல்லிட்டே அப்பறோ அந்த அக்கா வன்ட்டு ஓ அப்டியா நீ இப்டிலா இருக்கா சேரி விடு பரவாயில்ல நா ஓ அண்ணன்ட சொல்ல மாட்டே நம்ம வெளிய போலா இப்டி வீட்லயே இருந்தீன்னா நீ இன்னாயிருவே நம்ம வெளிய போலா நானு வெளி போற அப் அப்டின்னு அந்த அக்கா வந்து சொல்றாங்க என்கிட்ட அப்பாச்சே யாரோ வந்து கேக் இருக்கானுங்க எதுமே யாருமே கேட்க மாட்டேங்கூறாங்க அப்டினு
ம்
நீங்க ரெண்டு பேரும் இல்ல ஆப்பிள் தோழியு கேக்கல ஆ மருதாணி என்னோட குட்டை தோழி மட்டுதா கேட்டுடே இருந்தா அவளுக் தா எல்லாமே தெரிஞ்சிருக்கோ
ஆஹ் ஆஹ்
உம்
அந்த இதுல வந்து சமயத்துல என்ன ஒரு குழப்பம்னே தெர்ல ஒரே மன உளைச்சல் எல்லாத்துக்கு கோ சந்தோஷமான மன ச்சலு இருச்சி கஷ்டமான மன ஒளைச்சலு இருச்சி
உம் சரிதா எல்லார் நாலேயு எல்லாத்தையுமே நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கனோ கேட்கனோ அப்டின்னு நம்மளாலயு எதிர்பாக்க முடியாதுல்ல
ஆமா நம்ம மாரி எல்லாரு நம்மகிட்டே இருக்க மாட்டாங்ள
அதேதா நம்ம ஒன்னு குடுப்போ ஆனா அது நமக்கு திருப்பி கெடைக்கும்னு நம்ம எதுக்கு அது எந்த விதத்துல நியாயோ
அதுதா பரவாயில்ல நம்மகிட்டே இருக்கணு நம்ம எட்டுபேத்துக்குள்ள இருக்கணு மத்தவங்ககிட்ட இருக்க கூடாது
என்ன அப்டின்ற மாரி இருந்தா கூட எல்லாரு எப்பவுமே நம்ம நெனப் இன்னோ கூட நம்ம இந்தி நம்ம இந்தி எட்டு பேத்து கிட்ட தான நம்மலால நம்மளா இருக்க முடியு அழுகுனும்னு தோணுச்சினா அழு முடிவு இருக்கனு அப்
எனக்கு இப்ப யாரையோ திட்டனும்னு தோணுச்சுன்னா உங்கள தா புடிச் சிட்டப்
உனக்கு திட்னுன்னு தோணும்போதுலா நீங்கள ங்கள திட்டுவ அப்ப அப்பல்லா இருக்கும்மோது பைத்தியகாரத்தனங் காட்டணு நமக்கு இப்போ நறையா இது இருக்கு நறைய சக்தி இருக் நறைய பலம் இருக்குனா அதெல்லாம் போட்டு நம்மளே அப்டே ஒரு ஒடம்பு சோர்வு வர்ற வரைக்கு நம்ம ஆடுவோ இதெல்லாமே வந்து நம்மல்னால மட்டுந்தான ஒ அப்பனப்பா பண்ண முடியும் ஆஹ் போது அதுவே இல்ல ஒரு கட்டத்துல அப்டின் சொல்லும்மோது ச்ச என்னாடா இது என்னாடா இது அப்டின்னு என் கிளாஸ் தோழிங்கல்லா வந்து கே பாளுங்க என்னச்சு ஒனக்கு ஏய் ஏண்டி நீங்க கேக்குறீங்க அப்படின்ற மாரி இருஞ்ச்
வேனுனே அதயே கதை குள்ள போய் நம்ம எட்டு பேரத்தோட இத ப பாக்கறது
அதுதா நா நா அ மேல ஒடு போட்
ஆமாமா ஹ
பாகும்மோது கூட இனி இனிந்த மறுவார்த்தைனு ஒரு பாட்டுருக்கு அந்த பாட்டு போடும்மோது நீயே உன்னோட குட்டை தொழ்ல லைக் போடுவீங்க ஆனா என்னாச்சு
அந்த பாட்டு பாத்தாலே கை அப்டே ஒரு து இதயம் குடுத்துருவோ
அதனாலதா கொஞ்சோ கல் நெஞ்சுக்காரீங்க அப்படின்னு ஆயிடுச்சு
கா கல் நெஞ்சு காரியா
அப்பற நா மருதானி தோழிட்ட இதுலா சொன்ன நீ ஏன் கேக்கல ஒண்ணு அப் அப்டிப்டின்னு சொன்ன அப் வன்ட்டு நானே இப்படிதா ஒரு நெலமைல இருக் ட்டு நா அப்பற அவ நலமைய சொல்லும் மோதுதா ஐயய்யோ சரி நமக்காச்சிது பழக்கப்பட்ட விஷியோ இவளுக்கு புதுசா இவ புதுசா தா அந்த பெண்மணி
புது புதுசு வா வா இனி இருக்கு இனி நி பா க்க வேண்டிது எவ்வளவோ இருக்கு
அதுதா புதூ மாணவி வேற அவ அதுனால இவளுக் விட கஷ் தோருக்கு நமக்காச்சி இதெல்லா எப்டி
ஒரு நம்ம வாங்காத அடி இல்ல இப்பதா இவ பு து அடி வாங்கி
அத்தா அதுதா இத் இத்தனைக்கு இதெல்லா இவங்களுக்கு தெரியு யாரு அய்யா அண்ணிக்கி
உங்கண்ணி கா ஆ
எங்க அண்ணிக்கு எல்லா அன்னைக்கா அண்ணிட்ட எதுவோ ஒரு எ அன்னைக்கு அண்ணி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்ப ஏதோ ஒரு விஷ்யோ ஆச்சு தே அப்டிங்றா எங்க அம்மா வந்துட்டு ஏதோ ஆ அந்த அவனோட பேர சொல்லிட்டாங்க பேர சொன்னோனே நாங்க எல்லா நல்ல ஒரு துணிக்கடைக்கு போயி புரூக் ஃபீல்ட்ஸ் போய் துணிக்கடை போய் எல்லா எடுத்து ஏதோ ஒரு விஷ்யத்துல அவங்கள ரிமைண்ட் பண்ணாங்க பாரு அதா ஞாபகப்படுத்து பாரு அங்க ய்யா அழுது நா லூஸாட்டோ அந்த துணி கடைல வெச்சு அப்டி அழுகுறே தேவையே இல்லாம அப்புறோ இவுங்க எல்லா என்னாச்சு எ கேக்கறாங்க ஆ டக் னு அண்ணிய கூட்டிட்டு இங்க ஓடிட்டே கழிவு பாறைகுள்ள ஓடிட்டே கழிவறைதானே அதுக்கு பேரு
ஆமா
கழிவறைக்குள்ள ஓடிட்டே ஓடிட்டு அழுகுற அழு அழு அழுது முடிச்சுட்டு அப்பற அண்ணி என்னாச்சு என்னாச்சுனு கேக்க கேக்க நா அண்ணிட்ட எல்லாமே சொல்டே இது எதுக்கு எனக்கு இப்டி ஆகுதுன்னு தெர்ல எனக்கு ஒரு மாரி தலலா சுத்து எனக்கு மயக்கமா வருது அப்டின்னு அண்ணிட்ட எல்லாமே சொல்லி அண்ணி ச்சி இப்பிடி எல்லா ஒரு கத இருக் காடி உனக்கு அப்டின்னு சொல்லி அண்ணி ரொம்ப சாக்
அண்ணியே ஒரு இவ் இதுல இருக்ந்து இதுல இருக்காங்க நீ அண் ண்ணிய விட சோகமா இருக்கன்னு அண்ணிக்கு இப்பதா எனக்கு தெரியு
அதுதா அப்புற அண்ணிக்கு ஆச்சிரியப்பட்டு அண்ணி வந்துட்டு ஓ அப்பிடியா இப்டிதா இருக்கா போய்க்கோ அப்டி இப்டின்னு சொல்லி அண்ணி செரி விடு என்ன பண்ண முடியு அப்டி பேசுனாங்க அப்பர் நா அண்ணிட்ட தா சொன்னே நீங்க வந்துட்டு அதாவது எங்க வேணா கூட்டிட்டு போறே அப்பற நா பேய்ட்டனா அவ வரணுமில்ல அண்ணி வந்து என்ன
அதான நாங்க பேசுற இது தயார் அவங்க பேசணும்ல
அதுதா அதுக்கப்பறோ அண்ணியோட தொலைபேசிலிந்தா நா எல்லாத்துட்டயு அவன்ட்டல்லா பேசுன
அப்பவு நீங்க அடக்க மாட்டீங்க எப்டியாச்சு அப்போ பேசணு அப்ப இன்னியு கொஞ்சோ அழுகணு
அன்னிக்கோ வந்து நா வேனா புடிச்சு திட்டி விட்றட்டா எதுக்கு இப்டி இது பண்ணிட்ருக்கா அவன் எதுக்கிவ்ளோ
மென்மையான குனாக்காரங்க அவங்களுக்கே கோவோ வரு
அதுதா பெண் ஒரு அவ்வளோ ஒரு மென்மயா அவ்வளோ ஒரு சாந்தமா இருக்க அவுங்களுக்கே கோவருதுனா நா வேணா சொல்ற இந்த மாரி நீ வாப்பா நீ வந்து பாத்தே ஆகணு எனக்கு தெரியாது நீ வரக்கூடானா சொல்லக்கூடாது நீ வரணு நீ வர்லனா அப்றோ அவ்ளோதா தாச்சு சொல்றன்டி அப்டி சும்மா இருங்க அத லா வேண்டா ஒருத்தன புடிச்சு இப்படி வருப்புடுத்தவா முடியு நம்மனால அப்டி சொ சொல்லிட்டு அன்னிட்ட எதா அப்பறொ அன்னியு செரி அப்டி சொல்லிட்டு அப்பறொ அன்னி வாழ்க்கைல நா நானு அண்ணியு ரொம்ப நெருக்கமா பழகிடா பழகிடோ எங்கண்ணன விடவே நானு அன்னியு கொஞ்ச அவன் பழகிட்டோ
நெருருக்கமா பழகிட்டீங்க உங்கண்ணி உனக் க்கு வொதட்ல தேக்கறத வாங்கி வாங்கி குடுத்தே உன்னய
கு இதாவே இருக்க மாட்டிக்குது க சரியாவே இருக்க மாட்டிக்குது ந இந்த புண்ணுக்கல்லா போடும்ல இந்த வெயி
ஆமா ஆமா ஆமா புரில
உ சாயன் கேக்குது கேக்கு அந்த சாயன் தா வந்துட்டு நமக்கு ஒரு சரியாவே அமைய மாட்டிகுது சாயும் நே
அது எப்பயுமே நம்மளுக்கு அமையாது அடுத்தவங்களோடது மட்டுுந்தா நம்மளுக்கு அமையு அதே பாத்து நம்ம போய் வாங்கனா அது து நம்மளுக்கு அ ஏத்த மாரி அமையாது
அதுதா என்ன பண்றது தெரில இன்னு எனக்கு கல்லூரி தொறக்க வந்துட்டு எட்டு நாள் தா இருக்கு எட்டு நாள்ல ப்டியாச்சு இப்டி பேசி பேசி பேசி பேசி சம்பாத ஆ